ஃபோனே எடுக்கல ஒனக்கு தா கூப் ட்ட
தெரில
போன் வந்ததே பாக்கலையா நீ
ஆமா சைலன்ட்ல இருந்து இருக்கு
சொல்லு என்னமோ கேக்குற கூப்ட மறந்துட்டப்போ
சொல்லுங்க
புரில என்ன கேக்கறக்கு கூப்ட்டீங் தெரில என்னமோ கேக்கணும்னு கூப்ட்ட மறந்துட்ட
சேரி அப்புற வெட்டிங் வருது ரெண்டு சட்டையில எடுக்
ஆ அதுக்கு தான கூப்ட்டே அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன்ல சட்டவாங்க போனு வறியானு
ஆ
இப்பதா நியாபருது
செரி செரி
ஷர்ட் வாங்கனு
என்னன்கா
ஆ
எங்கே போய் எடுக்லானு
ம் எங்கயாச்சி போய் எடுக்கலா
செரி செரி
எங்க எடுக்லா
எங்க எடுக்றீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு மூணு கடை இருக்குது நீங்க இங்க போய்க்கோங்க
நாளா போல நீயு கூட வா அப்பதா போவ
செரி நம் போத்திஸ்கு ஆப்போசிட்ல
ஆமா
ஆ அங்க போய்க்கோங்க
செரி என்ன மாரி மாடல் எடுக்கறது
கொரியன் இந்த கொரியன் ஃபேண்டாட்ட ஃபார்மல்சாட்ட எடுத்து கொடுத்துருங்க அண்ணனுக்கு
செலவு வேண்டா ஃபார்மல்செல்லா உங்க அண்ண போடவே மாட்டாரு
அப்ப நார்மல் தா நம்ம ஏதோ ஒன்னு எடுக்கணு
கொரியன் இதெல்லா எவ்ளோ வரு
ஆல்லா வருண்ணி ஆயிரூபா பக்க வந்துரு அதே ஃபேண்டே ஒரு எட்நூறுவா அந்த மாரி பக்க வந்துரு
ஷர்ட் மட்டுனா
ஷர்ட் மட்டுனா இப்ப கம்மியாதா வருஒரு நானூறுவா ஐநூறுவா வரு இப்ப நா எ பர்த்டேக்கு எடுத்துரு ஒன்னு ஃபார்மல்ஸ் தா எடுத்த எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறுவா வந்துருச்சு ரெண்டுமே சேத்தி
ரெண்டுக்கு சேத்தி
ம்
சேரி சேரி
ஆனா அண்ண ஃபார்மல்ஸ் போட்டு நல்லா இருக்கு அவர் டிஜே க்லா போறார்ல
ஆ ஆ ஆ அதுக்கு உங்க அண்ண போடணுல்ல
அப்ப நம்ம நார்மலே எதோ ஒண்ணு பாக்குவோ
எதாச்சு ஒன்னு பாக்கத்தா வேணு ஆ
பிளாக்கு நம்ம நல்ல ஒரு லேஸ் ப்ளூ வாட்ட எதோ கலர்ல எடுப்போ
நல்லார்க்குமா அந்தா கலர்
ஓ அதெல்லா செட் ஆகு நா உங்ளுக்கு நறைய அனுப்ச்சி உடறே அத பத்தி எதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க
செரி நீ பாத்துட் சொல்லு எடுத்துக்லா
ம் சேரி
என்ன எதாச்சி ஒன்னு எடுக்கணுல
ஆமா அப்றோ
அப்ற என்ன
ம் அண்ண கிட்ட பேசுனிங்ளா
இன்னிக்கா
ம்
பேசற அந்த சொல்லல அண்ண இன்னைக்கு வேலையில இருக்றாரு
சேர் சேர் நா கூப்ட்டா எடுக்கவே இல்ல ரெண்டு நாளா
ஆ
மெசேஜ் போட்ட பாத்தாரு
ம் ம் ம் தெரில ஏ எடுக்லனு
ம்
பிஸியா இருந்ருப்பாரு ஆமாங் மண்டபத்துக்கு போனாரா அதனால பிஸியா இருந்ருப்பாரு
சேர் சேரி ப்பா மேரேஜ் ஆனதுல இருந்து எங்க வெளில எங்யா போயிருக்கிங்ளா
ஊருக்கா
ஆ
ஊருக்லா போகத்தா செய்வோ எங்க இவுங்க கோயில் இதுக்கு போறக்கே கரெக்ட் ஆயிரு
எங்க கோயிலுக்கு
இவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போவோல வருஷ வருஷ
சேரி சேரி இல்ல நீ இந்த ட்ரிப்பு அந்த மாரி என்னன்னி எதோ கேரளாலா கூட்டிட்டு போனிங்னா ஜம்முனு கேரளா சைடா சொல்லுங்க ம் நல்லா போயிட்டு வாங்க மூணாறு போயிட்டு வாங்க
ம் போடா எவ்ள ஆகு மூணாறுக் போறக் பட்ஜெட் எல்லா
மூணாறுக் வந்து எப்டிருந்தாலு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுவா ஒரு ஆளுக்கு வந்துரு
ஓ
ம் ஆனா நல்லா சுத்தி காமிக்குவானுக
நா மூணாறுக் போயிருக்கே ரொம்ப சின்ன வயசுல போயிருக்கே ஆனா எனக்கு ஞாபமே இல்ல
அப்போ வயநாடு போயிட்டு வாங்க
அங்கி போயிருக்கே நா மோஸ்ட்லி கோயம்புத்தூர் சுத்தி அதுக்கப்புற வெளியூர் சுத்தி எல்லா பக்கமே போயிருக்கே
சேரி சேரி இப்ப வேல நடக்குது ம் கொடைக்கானல்லு
போடா பூம்பராட்ட சொல்லாதடா
கொடைக்கானல் நானே எனக்கே போய் போர் அடிச்சு போச்சு ம்ஹீம்
பூம்பராத்து இருக்கு கொடைக்கானலுக்குலா போனா
உம் உம்
அதுவு தீவாளிக்கிலா போலான் பாத்தோனு வச்சுக்கோவே ஊரே அங்கதா இருக்கு
ஆ
என்ன நம்ம என்ன பண்ண முடியு
ம் கேர்ளா சைடுலயு நெறைய எடொ இருக்கு ஒவ்வொனுத்துக்கா போய்ட்டு இருந்தோனா நல்லா இருக்கு
பாக்கலா
பேசாம ப்ளாக் தண்டர் கூட்டிட்டு போ சொல்லுங்க
அதுதா பொழுதன்னைக்கு பிளாக் தண்டர் தானே போறோ
ஏ
ஃபஸ்ட்டு வருஷோ ஆன்வசெரிக்கு அங்கதா போனோ ஃபஸ்ட்டு வருஷோ ஆன்வசெரிக்கு கொடைக்கானல் ஆஹ ச்சி கோவைக் கொண்டாட்டம் போனோ ஆஹ கோவை குற்றாலோ
ஓ அங்க ஆ
அங்க போனோ ரெண்டாவது வருஷத்துக்கு வந்ட்டு பிளாக் தண்டர் போனோ மூணாவது வருஷோ போன வருஷோ போல எங்கயுமே போல எல்லாரையு வீட்லயே கூப்டு இங்கே சாப்பிடற எல்லா வாங்கிட்டு அப்டியே வீட்லயே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டோ
சேரி சே
மந்திக்கு மட்டு போய் நாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டு மந்தி பிரியாணிக் போய் சாப்பிட்டு வந்தோ
ம் சேரி
வேற எங்கேயு பெருசாலா போகல போணு இந்த டைம் தா எங்காச்சி போணு செரி தீவாளிக் போலானு சொல்லிருச்சு அண்ணாக்கு வேல இருக்கு அதனால தீவாளி டைம் போய்க்கலா அப்டின்ட்டே ஏனா இப்ப போனாலு வேஸ்ட் தா அண்ணா பிஸியா இருப்பாரு அதனால தீவாளிக்கு போயிக்கலான்ட்டே எங்கயாச்சு ஒரு பக்கோ போணு அவ்ளோ தானே அப்டின்ற மாரி ஆயிச்சு பொய்
தீவாளி சமயத்துலல்லா பிஸியா இருப்பாரு அண்ணே
இல்ல தீவாளிக்குலா ஃப்ரியா தா இருப்பாரு
இல்ல மால போட்ற டைம் ஆயிரும்ல
தீவாளிக்கா இந்த டைம் மால போர்றது வருது
இல்ல இல்ல தீவாளி முடிஞ்சுதா வரு ஆனா அதுல இருந்தே இவரு வெரத எடுக்க ஆரம்பிச்சிருவா ஆகஸ்ட்ல வருனு நெனக்கிறே ஆ அக்டோபர்ல வருனு நெனக்கிறே அதா அக்டோபர் செட்டம்பர்ல வரு அண்ணி அக்டோபர்ல வின்
ஏ நவம்பர்ல தான வரு
போங்க நவம்பர்லேலா ஒன்னு வராது இந்த தாட்டியு அக்டோபர்லதா வந்தது நாலாந் தேதி
ஆ ஆ
ம்
தெரில எனக்கு போ எப்பயோ வரட்டு எப்ப வந்தா என்ன
இந்த தாட்டி அண்ணே பெரிய வேண்டுதல்ன்னு நெனைக்கிறே
அதா நடந்துச்சின்னா போலான்தா சொன்னாரு நடக்கட்டு நடந்துச்சின்னா இங்க இருந்து போறேன்னு சொன்னதுதான சொல்ற நடக்கட்டு நடக்கட்டு
அது ஒரு பிளாஸ் பேக்ல்லா சொன்னாரு அவரு
அப்டியா தெர்ல எனக்கு எது தெர்ல போன டைம் ஏதோ நீங்கதா அப்பறோ கோயிலுக்கு போனீங்க அப்டின் சொன்னாரு
அதா இந்த வருஷோ இவங்க நடந்து போனு நா நடந்து போலான்னு இருக்குறே என்னையு வேற கூப்ட்டாரு
ஆ
ஏங் கூட நடந்துவா பதினஞ்சி நாளுன்னு
ஆ
பையஞ்சி நாள் யாராச்சு எனக்கு லீவு தருவாங்களா ஒரு வாரத்துக்கே அங்க அந்த திட்டு விழுந்தது காலேஜ்ல
ஆ
சேரி நா பாக்குறே அப்டின் சொல்லிட்டு வுட்டுட்டே
சேரி சேரி சேரி சின்னம் போக வேண்டித்தான இப்போ
போங்க அண்ணி எவ்ளோ தூரோ நடக்கணுன்னு தெரியுமா ஒரு நாளைக்கி இருவது கிலோமீட்டர் நடக்க சொல்றாரு
ஒங்க அண்ணே சொல்லுவாரு ஒங்க அண்ணனுக்கு வேற வேலை கெடையாது அவருக்கு என்ன சொல்லுவாரு நாமதான நடக்குறோ நம்மளுக்குத்தான தெரியு
அப்பறோ அங்க இருந்து பெருவழிலயே போய்க்கோலா அப்படிங்கறாரு
நீங்களே பத்தரமா போயிட்டு வாங்கண்ணான்னு சொல்லிரு
ஆனா நா வருஷா வருஷம் பெருவழிலதா போனே இந்த வருஷம்தா இவங்க கூட போய் ஒலப்பல்லாயிடுச்சு
ஏன் இந்த வருஷோ சிறு வழில
ஆமா பம்ப வழியில கூட்டிட்டு போயிட்டாங்க நானு அண்ணனு மட் டுந்தா கெஞ்சிக்கிட்டே இருந்தோ எங்க வுடுவாங்களா வுடுவாங்களான்னு
ஆ
இவங்க சந்தோஷ் ண்ணா சீனு அண்ணா அவங்கல்லா பிளான் பண்ணிட்டாங்க
அவனுங்க ஓவரா பண்ணுவானுங்க
அ இவங்களுக்கெல்லா ட்ரிப்பு வேணுமாமா
கோயிலுக்கு போறதுக்கு வந்தானுங்களா இல்ல டிரிப் போறதுக் வந்தானுங்கலானுதா தெரியல அதா வேற ஏதா கோயில் எங் னா போறதுக்கு வன்ட்டு சொன்னாங்களாமா அப்பற நீங்க எல்லா மட்டு தனியா போனீங்க
ஆமா அதுக்கு வேற வரல, மொத்த ஒம்போது நவக்கிரக கோயிலுக்கு போனோ அதுல இவங்க இல்ல அதெல்லா சுத்த முடியாது அந் த ஊர்லா போமுடியாது அப்படின்னு சொல்லி திருநாள்ளாறு மட்டு போவே இல்ல நாங்க எல்லா திருநெள்ளாறு போயிட்டு வந்தோ நானு, அண்ண, சூர்யா அப்புற இவ தர்ணி
சேரி சேரி சரியா ஒரு போன் வருது எனக்கு திருப்பி கூப்றே
ஆ சேரி